ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே பயங்கர வெயிலா இருக்கா அதனால கொஞ்சோ கஷ்டத்ல இருக்கே ஏன்னா எப்டி எத்‌ எது போண்ணாலுமே வந்து அந்த வெயிலு மட்டு கொறைக்கவே முடியாத மாரி இருக் கு அங்க எப்டி இருக்கு உங்க ஊர்லலா வெயிலு
கண்டிப்பாங்க ஐயோ அதயே சொல்றீங்க ரொம்ப வெயில் அதிகமா இருக்குங்க இந்த வருஷோ வெயில்ல எங்கேயுமே போக முடியில ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வெளிய போயிட்டு வந்தே மயக்கமே வந்திருச்சி அப்டி ஒரு வெயில் அடிக்குது இங்க அதா அந்த இந்த வருஷோ ரொம்ப அதிகமாவே இருக்கு வெயிலு
ஆமா நானுமே வந்துட்டு முன்னாடிலா சின்ன வயசில எனக்கு நாவோ இருக்கு லீவுக்குல்லா வந்தா ரோட்லே சுத் சுத்துவோ வெளியவே வெளயாடுவோ எங்கயாது ஊருக் கூட்டிட்டு போவாங்க ஊர் ஊரா கூட்டிட் போவாங்க ஆனா இப்போ நேத்து சும்மா கோயிலுக் போவோன்னு கூப்பிட்றாங்க நாளைக் காலைல போய்ட்டு சாந்திரல வந்துலா என்னது இந்த வெயில்ல கோயிலுக்கா அப்டின்ற மாரி இருக்கு அந்த அளவுக்கு வெயிலா இருக்குது அத பாத்தாலே கொஞ்சோ பயமா இருக்கு ஏ இவ்ளோ வெயில் அடிக்குது ஒருவேள் நமக்கு தா இப் இப்போ வெயில் அடிக்கிற மாரி தெரியுதா அப்டின்னு ஆனா குளிருமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அதுக்கு அதிகமா வெயில் அடிக் கிது அப்பா நெஜமாவே முடியில நா வந்துட்டு ஃபேன போட்டாலு வேர்க்குது ஆர்கூளர போட்டாலு வேர்க்குது எத போட்டாலு வேர்க்குதுன்ற மாரி இருக்கு ஆனா இந்த வெயில் காலத்ல எனக் தெரிஞ்சி நம்ம வந்து இந்த த அ தண் அ அதென்ன சொல்வாங்க தண்ணி பழோ அதெல்லா நம்ம தர்பூஸ்ணி பழோ அதெல்லா நெறய சாப்டணு இல்லனா நம்ம ஒடம்பே அடுத்து காச்சல் இருமல் சளின்னு வர ஆரமிச்சிரு
ஆமாங்க ஏனா நானுமே நீங்க சொல்றது உண்மதா இப்போ நா இங்க ஒரு சிட்டில இருக்கறே அ கிராமத்துல எங்க பாட்டி வீட்டுக்குல்லா போனேன்னா நல்லா இருக்கு அங்க போலான் பாத்தாங்கன்னா அவ்ளோ இப்போ போயிட்டுதா வந்தே ஊருக்கு அங்கயுமே இந்த கிராமத்தில வந்து ரொம்ப வெயில் அடிக்கிதுங்க இப்போ அங்கெல்லா கொஞ்சோ நல்லாவே இருக்கு வயல்வெளிலா சுத்தி இருக்கு அதெல்லா கொஞ்சோ நல்லா இருக் கோ ஆனா இப்போ அங்கயுமே வெயில் அடிக்குது பாத்தனா எல்லாமே அந்த வயல்லா எடுத்துட்டு வீடு கட்ட ஆரம்சிட்டாங்க அதனால வந்து ரொம்ப அதிகமா வெயிலோட தாக்கோ அதிகமாவே இருக்கு அதுவு இங்க நாங்க இருக் கிரயடோ சோ சொல்லவே வேணா அவ்ளோ வெயில் அதிக் அதிகமா இருக்கு அது என்ன பண்றதின்னே தெரியல
நீங்க சொல்லும் போதா எனக்கு தோணுது எங்க பாட்டி ஊருக்கெல்லா போனோ இப்ப இந்த கூ வெயில் காலத்தில கூட அங்க வெயில் இருந்தாலு அந்த மரத்துக்கு அடியில உட்காந்துருக்கு போதே நல்லாருக்கு அங்க ஒரு பெரிய ஆலமரோ வேப்ப மரோலா இருக்கு என்னதா வீட்டுக்குள்ள சில சில நேரோ வெக்கயா தெரிஞ்சா கூட அந்த வாசல்ல வந்து உக்காருவோமா அப்போ பயங்கர நல்ல காத்தெல்லா பயங்கரமா இருக்கு அந்த அந்த வெயில் தெரியாது அதோட எங்க எனக்கு எங்க பாட்டி ஊர்ல ரொம்ப புடிச்சது என்னதுனா எல்லாரு இருப்போ அப்ப எங்க அந்த ஏசி ஏர் ஏர்கூளர்லா ஒன்னு கெடயாது இந்த மே மாசோ லீவுக்கெல்லா ஊர்க் போம்போது இதெல்லா எதுமே இருக்காது ஆனா எல்லாரு மொத்தமா மாடில விரிச்சி வரிசயா வரிசயா மொட்ட மாடில தா தூங்குவோ ஆனா சிட்டில வந்து மொட்ட மாடில தூங்னா நம்மளயு தூக்கிட் போய்ருவாங்க நம்ம வீட்ல இருக்க எல்லா ஜாமானயு தூக்கிட் போயிருவாங்க எங்க பாட்டி ஊர்லல்லா அந்த பயமே கெடயாது நாங்க பாட்டுக்கு மொட்ட மாடிலதா தூங்கிட்டு இருப்போ எல்லாருமா சோ அதனால அது வந்து ரொம்பவே நல்ல அனுபவம்ன்னு சொல்லலா இப்போ அது கண்டிப்பா இல்ல இப்போ எங்க பாட்டி ஊருக்கு போனாலு பெரிய பெரிய வீடுங்களா வந்துருச்சு மாடி மாடிய தாண்டி மாடி அப்டி வந்துட்டதுனால இப்பயுமே கொஞ்சோ அந்த இது இருக்கு ஆனா எனக்கெல்லா ஞாபோ தெரிஞ்சி இந்த த நாங்க அந்த ரோட்ல போம்போது அ அப்டியே எல்லாரு வரிசையா நைட் டைம்லா அப்டியே வரிசையா எல்லாரு படுத்திருப்பாங்க எல்லாரு ரோட்லதா தூ ரோட்ல ஒரு கட் டில் போட்டு வயசான தாத்தா பாட்டிங்கல்லா படுத்திருப்பாங்க அதலா ஒரு வித்தியாசமான அனுபவோ இப்ப இருக்க பசங்க வந்து வீட்டுக்குள்ளயே இருக்காங்க இன்னொன் என்னன்னா நம்ம நாலா வந்து அந்த சாய்ங்கால நேரத்துல அந்த ரோட்ல வெளயாட அங்க ஓட இங்க ஓட ஏதாவது ஒன்னு வெளயாண்டுட்டு இருப்பே இப்போ கொஞ்ச நேரோ வெளயாண்டுட்டு ஏ பசங்களுமே என்ன சொல்லுவாங்க ஐயோ எனக்கு பயங்கரமா வேர்க் குது இந்த வெயில என்ன ஏ வெளயாட சொல்றீங்கன்னு வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க அந்த மாரிதா இருக்காங் வீட்ல உக்காந்து ஃபோன் எப்ப பாரு அந்த ஃபோன்ல ஏதாவது ஒரு கேம் ஏத்த அத அழிக்க அதுவு அவ அவனுக்கு ஏத்த மாரியே வந்து வெளம்பரமா வரு பாத்தீங்கன்னா ஃபோன்ல ஏதாவது ஒரு வீடியோ பாக்கும்போது அத ஏத்துங்கன் சொல்றாங்க உடனே ஏத்தி ஏத்தி வெளாட ஆரம்பிச்சிடுறாங்க
கண்டிப்பாங்க ஏன்னா நீங்க உங்க பாட்டி வீடு கொழந்த அந்த அ பருவம் எல்லாமே சொல்லம்பொழுது எனக்கு அப்டியே நான் எங்க பாட்டி வீட்டுக்கே சின்ன வயசு சுல போயிட்டு வந்த மாரி இருக்கு ஏன்னா நானுமே இங்க இப்பதா இந்த ஏசி எல்லா அப்டின்றோ பாட்டி வீட் லா வந்து ஒரு சின்ன ஓட்டு வீடுதா ஆனா அவ்ளோ ஒரு நல்லா இருக்கு சில்லுன்னு இருக்கு அதுலயே வந்து நானு என்னோட தங்கச்சி ஆ எங்க சித்தப்பா பசங்க எல்லாருமே சேந்து அதுலதா வெளயாடுவோ அதுவு இந்த கோடை காலம்னாலே நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு தா போயிடுவோ ஆனா எவ்ளோ இப்பதாங்க வெயிலு இப்போ கத்திரி வெயிலு அந்த வெயிலு அப்டிலா சொல்றாங்க ஆனா நா சின்ன வயசுல எவ்ளோ வெயிலா இருந்தாலு காலையில கெளம்புவோ என்னோட தோ தோழிகள் வீடல்லா போயிட்டு ஆ நல்லா வெளயாடுவோ நல்ல வெயில்ல தா உக்காந்து வெளயாடுவோ வந்துட்டு ஈவினிங்ல்லா வீட்டுக்கு வந்துருவோ ஆனா வந்து ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு கலைப்பே தெரியாது ஒருவேள இந்த கொழந்தை பருவத்துல வந்து நமக்கு அவ்ளோ ஒரு எனர்ஜி இருந்ததா என்னானு தெரியல இப்போ கொஞ்ச இப்படி வெளியே போயிட்டு வந்தாலே வந்து ஒரு மாதிரி ஆ தலையே சுத்துது என்ன இவ்வளோ வெயில் அடிக்குதுன்ற மாதிரி இருக்கு கொழ ஆனா அந்த கொழ இப்ப இருக்கிற கொழந்தைங்கலா ரொம்ப கஷ்டம்தாங்க ஏன்னா நாளா வந்து கொழந்தையா இருக்கும்போதெல்லா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது வெயிலு தெரில மழையு தெரில ஆனா இப்ப இருக்கிற கொழந்தைங்க பாரு வீட்டுக்குள்ளேயே அடஞ்சி இருக்காங்களோனு தோணுது அதம்மா அந்த மாரி அந்த வீட்டுக்குள்ள அடஞ்சிருக் கொழந்தைங்க அப்டிதா இருக்காங்ளா உங்க வீட் ட்லயு அப்டிதா இருக்காங்களா எங்க வீட்ல அப்டிதா இருக்காங்க
ஆமா வெளியே போய் வெளயாட விடுறது இல்ல எங்க ஊர்ங்கங்ல்லா சிட்டிலல்லா வெளியே விடுறதே கெடயாது இங்க பாட்டி தாத்தா ஊருக்கு வந்தா அவனுக்கு வந்து என்ன பண்ணனே தெர்ல இந்த தலையு புரியல வாலு புரியலன்ற மாரி ஓடுவா அங்க ஓடுவா இங்க ஓடுவா இன்னது நா ரோட்டுக்கு போலாமா அவங்களல்லா செப்பல் போடலயே அப்டிம்பாங்க அவுங்க செப்பல் போட மாட்டாங்க நீ போட்டுக்கோ இல்லல்ல நானு போட மாட்ட அவுங்க போடல அப்புடின் சொல்லுவா எதாது ஒன்ன வாங்கி சாப்புடுவா இது சாப்புல்லாமா அப்டி கேப்பா இதெல்லா கடைல வாங்கலாமா வாங்கலா பா வாங்கிக்கோ அப்டின் சொன்னா அதெல்லா செய்வா ஆனா நீங்க சொன்னமாரி நம்ளோட அந்த கொழந்த பருவோன்றது ரொம் பவே அழகானது எனா நமக்கு எந்த கவலையுமே கெடயாது எங்க அம்மாலா காலைல வந்து காலைல எங்க அம்மா எந்திரிச்ச உட்னே குளிச்சிர்ணு எங்க அம்மாக்கு நீங்க சொன்ன மாரிதா நீங்க எங்க சித்தப்பா பசங்க அது மாரி எங்க வீட்ல ஒரு அஞ்சு பேர் எங்க சித்தி பசங்க பெரிப்பா பசங்கனு ஒரு ஆறு எ ஆறு பேர் இருப்போ எங்க ஆறு பேரியு காலைலயே வரிசியா குளிக்க வெச்சு என்னமோ பண்ணுங்க அப்டின் அனுப்ச்சி உட்ருவாங்க சாப்பட மட்டு நாங்க கரெக்டா வந்துருவோ மத்யானோ ஒன்றைக்கு சாப்ட வந் ம் சொல்லுவாங்க எங்க விளையாடண்டுட்ருந்தாலு ஒன்றைக்கு சாப்பட வந்துருவோ வி சொந்தக்காரங்க வீடுதான பக்கத் அப்ப பயொ இன்னொரு முக் கியமான விஷ்யோ என்னன்னா நமக்கு அப்ப பயோ கடையாது எங்க அம்மா அனுப்புனாங்க ரோட்ல வெளையாட பொம்பள பிள்ளைங்களனா அவுங்களுக்கு பயோ இல்ல பக்கத்துல இருக்கவங்கல்லா சித்தப்பா மாமான் பழகுவாங்க அதனால பயொகிடையாது இப்போ பக்கத்து வீட்ல இருக்கவ்ங்ககூட யாருன் தெரில அப்ப நம்ம பசங்கள வெளிய அனுப்பி வெளையாடுங்க அப்டின் சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காகதா இப்ப இருக் இருக்குறவங்களா அனுப்புறதே இல்ல நாளா ரொம்ப ரோட்ல வெளையாண்டு இருக்கே எங்கெங்கயோ சைக்கிள் எடுத்துட்டுல்லா போய்ருக்க இப்போ அத நெனச்சா நம்ம ஏ அவ்ளோ தூரோ போனோ இப்ப நம்ம பைய போனா நம்ம விடுவோமா அயோ இவ்ளோ தூரோ போய்ருக்கோ ரொம்ப தப் புப்பா அப்டின்ற மாரி இப்பதோனுது ஆனா நா நறைய வெளிய சுத்தி இருக்கே வெளையாண்ருக் க அந்த அடுப்புல அந்த அந் நெருப்பு வெச்சு வெளையாட்றது இப்ப பசங்க கேட்டா நம்ம பக்கத்துல ஒக்காந்து ம் வெளையாடு வெளையாடு நா பாக்குறேன்றோ அப்பல்லா நாங்க பாட்டுக்கு வீட்டு வா யார் வீட்டு வாசல்லயாவது ஒக்காந்து அந்த அடுப்பு வெச்சல்லா வெளையாண்டுட்ருப்போ நீங்க அந்த மாரி செப்பு ஜாமாலா வெச்சு வெளையாண்ருக் கீங்ளா
ஐயோ நறையாங்க நீங்க சைக்கிள்னு சொல்லும்போது ஆ ஒரு மண்நேரத்துக்கு அஞ்சு ரூபா அந்த சைக்கிள்லா வாங்கிருக்க நானு வாங்கி எங் எங் எங்கயோ நீங்க சொன்ன மாரி எங்க எங்கயோ சுத்திட்டு வருவே ஆனா வீட்ல இருக்கவங்க யாரு அந்த பெண் பிள்ளையலா அது இப்பல்லா வந்து கொழந்தைங்கள வந்து அவ்ளோ வந்து நம்ப கேர் பண்றோ ஆனா அப்பல்லா வந்து காஸ் கேட்டா குடுத்துருவாங்க உடனே இப்ப என்ன சைக்கிள் எடுத்துட்டு ரெண்டு மூணு தெரு சுத்திட்டு வருவே நானு ஆனா அப்ப நல்லா இருந்தது இப்பதாங்க ரொம்ப அதிகமா பயோ வருது அந்த கொழந்தைங்கள் மேல எனா வெயில் ஒன்னு அப்புறோ வெளில பாதுகாப்பு இருக்காது அது பக்கத்துல யாரு இருக்கான் கூட தெரியல நமக்கு அப்டி இருக்கு ஆனா இப்ப இருக்குற கொழந்தைங்கலா ரொம்ப கஷ்டோ தாங்க இப்ப இருக்குற நா என்ன சொல்றதுன்னே தெரில எனா நம்ப இருக்கும்போதுலா அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்தது எங்க போவோ நம்ளோட ஆ நாலா பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ஸ் வீட்லேதா இருப்பனே சாப்ட்டுட்டு அங்யேதா இருப்பனே ஆனா இப்ப நம்ப ஒரு பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறது நம்ப யோசிக்கிறோ எனா பயமா இருக்கு அ யார் எப்டி இருப்பாங்கன்னே தெரியாது அந்த மாரி இருக்கு அதனால இந்த கொழந்தைகள வந்து பாத்து பாத்து நம்ப வெயிலுக்கு ஒரு பயோ இருக்குது எனா வெயில் அதிகமா இருக்கு நறைய பேரு வந்து ஆ மயக்கலா அடிச்சி விழறாங்க அப்டிலா இருக்றாங்க அதனால வெயிலோட தாக்கமு அதிகமா இருக்கு ஆனா அந்த கொழந்தைகள் வந்து இப்ப இருக்குற கொழந்தைகள ஓரளவாது நம்ப வீட்லயாவ்து வெளையாட வெக்கணுங்க அதா செய்யணு வேற வழியே இல்ல
அது வேணா உண்மதா ஆனா அந்த பசங்கள நம்ம வெளியே விட முடில நீங்க சொல் சொன்ன மாரி அந்த பக்கத்துல யார்ருக்கா என்ன அவங்க பழக்க வழக்கங்கள் எப்டி இருக்குமோ என்னவோ நம்ம கொழந்தைய குற சொல்லிருவாங்களோ முன்னாடியெலா எ எங்க பக்கத்து வீட்ல நாங்க சண்ட போட்டுப்போ ஆனா நாங்க சண்ட போட்டுட்டு அவே என்னெய் அடிச்ட்டா இவன் என்ன அடிச்ட்டா வீட்ல போய் சொன்னா கொழந்தைங்க சண்டைக்கு நாங்க வரமாட்டோ இப்ப வெளாடுங்க அப்டி சொல்லுவாங்க ஏனா நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போ நம்ப நாளைக் உடனே போய் என்னோட பிரெண்டு என்னோட தோழன் அப்டி சொல்ட்டு நம்ம பேசிக்வோ ஆனாப் பெரியவங்ளுக்கு அதனால பிரச்சன வந்துரு சொல்லி யார் வீட்லயுமே கண்டுக்க மாட் ட்டாங்க நீங்ளே அடிச்சுக்கோங்க வெளாட வெளயாட அழுக வருதா வீட்டுக்குள்ள போ அப்டினு சொல்லிருவாங்க இல்லல்ல நா வெளா போறேன்ட்டு வெளாட போயிருவோ இப்ப அத ஒரு பெரிய விஷயமா எல்லா எல்லாரு பண்றாங்க ஏ பையன எப்டி உங்க பொண்ணு சொல்ல போச்சோ ஏ பொண்ண நீங்க எப்டி அப்டி சொல்லலா இப்டி சொல்லலா அது எல்லாமே மாறிட்டே வருது ஒவ்வொன்னு வந்து இப்டி இப்டி அப்டின்னு சொல்லி மாறதுனாலயோ என்னவோ அந்த பசங்களால வந்து ஒரு வெளாட முடில அவங்ளுக்கு ஃபோன தாண்டி எதுவுமே பெருசா தெரி மாட்டேன்ந்து அந்த ஃபோன வச்சு வெச்சு வெளயாடணு அந்த மாரி விஷயங்கள்தா அவுங்ளுக்கு ரொம்ப அவுங்க ரொம்ப முக்கியத்துவ குடுக்குறாங்க நா என எனக்கப்படிதா தோணுது அதே மாரி நீங்க சொல்ற அ மாரி அந்த வெயிலு அந்த வெயில் காலத்துல வந்து எப்பா ரொம்ப கஷ்டமாருக்கு நம்ம ஒரு தெருவுல வெளயாண்டோ நீங்க அந்த சைக்கிள் சொல்லு போது எனக் ரொம்ப ஆர்வமா இருந்தது ஏனா நானுமே வந்துட் ட்டு ரெண்டுர்பா மூன்ரூபாய்க்கி ரெண்ட் ரூாய்கி சின்ன சைக்கல்லான் அஞ்சிருபாய்க்கி பெரிய சைக்கிள் அந்த மாரிலா குடுப்பாங்க அப்ப எங்க வீட்ல வந்து இன்னைக் பத்ருவாதா குடு இப்பநீங்க ஆறு பேருக்கு நாங்க எப்டி நுப்பது ரூவா குடுப்போ அப்டி சொல்லுவாங்க அப்போ ஒரு சைக்கிள் வாங்கிட்டு டபுள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒக்காந்து போறது எங்க அண்ணன ஒரே ஒரு சைக்கிள் வாங்கி போறது அதலா ரொம்பவே ஒரு மாரி ஆர்வமாருக்கு இப்போ ஒரு பெரி இப்ப ஏ பையல்லா பாத்தா பெரிய பெரிய கன்னு வேணூ பெரிய பெரிய காரு வேணூ அப்டி கேட்பா ஆனா நமக்கெல்லா இந்த திருழால கூட்டிட்டு போயி இல்ல பொருள்காட்சி நடக்கு போது அங்க கூட்டிட்டு போயி வாங்கி தரது ம ட்டுதா இருந்ததுல
ஆமாங்க கண்டிப்பா ஏனா நீங்க சொல்ற மாதிரி ஆ வீட்லந்து எங்க அம்மாலா வந்து ஒரு பொருள் வாங்கி குடுக்க அவ்ளோ யோசிப்பாங்க அதுமே நா அவ்ளோ அழுதுருக்கே அ ரெண்டு நாளா கூட நானு சாப்டாமலா இருந்திர்க்கே இது வேணூ அது வேணூனு ஆனா இப்பருக்கிற கொழந்தைங்களுக்கு வந்து நம்மதா செல்லம் குடுக்குறமோனு தோணுது எது கேட்டாலு ஒடனே வாங்கி தரமா அதனால அந்த அருமயே தெரிய மாட்டது அவுங்ளுக்கு வாங்கி குடுக்குறோ அத ஒடனே வந்து அத ஒடச்சிர்றாங்க அப்றோ உன்னொன் வேணு அப்டின்னு கேக்குறாங்க அந்த மாதிரி இந்த கொழந்தைகளுக் வந்து இப்பொப்போ அவ்ளோ செல்லொ குடுத்து எல்லாருமே கெடுக்கு அதும் பாட்டி தாத்தாதாங்க மெயினா இவ்ல செல்ல குடுத்து கெடுக்கறதுன்னு பாத்தீங்கனா அப்டிதா இருக்காங்க அதனால இந்த இந்த அதுவு இந்த கோடை காலத்துல அவுங்கள வச்சுட்டு சமாளிக்கவே முடில அதுதா பெரிய விஷயமா இருக்கு அதுவு ஸ்கூல்லா லீவ் விட்டுட்டாங்க அது உண்ணுமே கஷ்டமாருக்கு
ம்ம் சரி நம்மளுமே இன்னைக்கு ரொம்ப நேரோ பேசிட்டோ எனக்குகொஞ்ச வேலருக்கு நம்ம ச மீண்டும் இதே மாதிரி பேசலா கண்டிப்பா
கண்டிப்பாங்க நன்றி ரொம்ப நேரோ நல்லாேவே பேசனோ ரொம்ப நன்றி
ரன்றி